ஹலோ
ஆ வணக்கம் தோழி
வணக்கம் மேடம் சொல்லுங்க
நல்லார்க்கிங்ளா
ஆ
கேக்தா நா பேஸ்றது உங்ளுக்கு கேக்தா தோழி
ஆ வாய்ஸ் நல்லா கேக்குது சொல்லுங்க
ஆ நல்லாருக்கீங்களா எப்டிருக்கீங்க
நல்லார்க்கங்க நீங்க
ஆ வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களா ஆ நல்லாருக்
வாய்ஸ் இப்டி கேக்குதுங்ளா
ஆ இல்ல இல்ல நல்லாதா கேக்குது உங்குளுக்கு நல்லா கேக்குதா
ஆ பேசுங்க
ஆ நல்லாருக்கீங்ளா வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா
எல்லாரு நல்லாருக்காங்கக உங்க வீட்ல
ஆ ஸ் ஆ எல்லாரு நல்லாருக்காங்க
அ சாப்ட்டங்க
ம் என்னா சாப்ட்டீங்க
அ சாப்பாடு தாங்க
ஆ சரிங்க சரிங்க வீட்லதா இருக்கீங்ளா
ஆ பா
ஆ எங்கயு வெளியூர் எதும் போயிருக்கீங்ளா சார் சுற்றுலா எங்கியு போயிருக்கீங்ளா
வெளியூர் அதிகோ போனதில்லிங்க
ஆ சரி சரி இல்ல சுற்றுலா மாறி எதும் பிள்ளங்கல்லா அழச்சிட்டு அந்த மாறி போயிருக்கீங்ளா
ம் அந்த மாறி போறதில்லங்க நீங்க போவீங்ளா வெளிய போறதுதா ரொம்ப புடிக்குமா உங்களுக்கு
ஆமா வெளில பிள்ளங்க இருக்கறதுனால பிள்ளங்கள அழச்சிட்டு எங்கயாவது லீவுக்கு போறது
அ ஆ
உம் பிள்ளங்களோட நம்மலும் போயிட்டு வரது தானே
உம் உம் எனக்கு வெளியாள் அதிகோ போ போறதே புடிக்காதுங்க வெளிய போறதே
அது சரி வீட்லதா ஆ வீட்ல தா இருக்கறது வீட்லன்னா எதும் தொழில் பண்ணிட்ருக்கீங்ளா இல்ல ஹவுஸ் வைப்ஃபா இருக்கீங்ளா
ஹவுஸ் ஒய்ஃப் தா ஹவுஸ் ஒய்ஃப் தா தொழில் எதும் பண் நீங்க ஒர்க் பண்றீங்ளா
இல்ல இல்ல நா ஹவுஸ் ஒய்ஃபா தா இருக்க
சேரி செரிங்க உங்க பசங்க எத்தன பேருங்க
அ பசங்க ரெண்டு பேரு படிச்சிட்ருக்காங்க அப்டியே போயிட்ருக்காங்க
ஓ நீங்க வெளிய அடிக்கடி கெளம்புவீங்களா வெளிய போறதுன்னா உங்களுக்கு ரொம்ப
ஆ பசங்க கூட்டிட்டு எங்கயாவது வெளியில போயிட்டு வர்றதுதா நா புடிக்கும்ன்னு சொல்ல முடியாது சூழ்நிலை ஏதாவது இருந்துச்சுன்னா போற மாறி தான இருக்கும் அப்போ அ சுற்றுலாங்கிறப்போ புள்ளைங்கள லீவுக்கு கூட்டிட்டு வெள்ல போறது
ம் அது இப்ப பிள்ளைங்க அவுங்க அப்பா கூடயே போவாங்க அதனால அவுங்க அப் அப்பாவுக்கு வெளிய போறது ரொம்ப புடிக்கும் அதனால அவரு கூட தா நெறையா டைம் போவாங்க
சரிங்க சரிங்க சரிங்க சரி நீங்களும் போயி போயிட்டு வரவேண்டிய தானே வீட்ல தான இருக்கோ போயிட்டு வந்தா நம்மளுக்கும் கொஞ்சோ மனசு இதா இருக்குல்ல
உம் போவங்க ஒரு டைம் போவ நெறையா டைம் போமாட்ட வச்சுக்கோங்க பிடிக்காதுன்னு இல்ல கோயிலுக்கு அதிகம் போவே வேற பக்கம் எங்கியு போறதுன்னா எனக்கு விருப்பம் இருக்காது கோயில்னா மெயினா
அ கோயிலுக்கு போவீங்க சேரி சரி கோயிலுக்கு போவீங்க நறையா கோயில்களுக்கு போவீங்க
ஆமா கோயிலுக்குன்னா நறியா டைம் போவோ
நறையா இருக்கோ
ம் இங்கியு இருக்கு வெளியிலயும் போவோ
அதிகோ கோயிலுக்குதா போயிருக்கோ
சேரிங்கத் தோழி ம்
மத்தபடி எதாவ் ஊரு எங்கயாவது போணுனா ஆ சாப்பாடு நாதா செஞ்சோ நீங்க நீங்க
ம் நாங்கதா செய்றோ
அ என்ன இல்ல ஒர்க் பண்றீங்ளா ஹவுஸ் ஒஃய்பேதானே ஹவுஸ் ஒய்ஃபா இல்ல ஒர்க் பண்றீங்ளான் கேட்டனீ ஆ
அ ஹவுஸ் ஒய்ஃப்தா வீட்லதா இன்னக்கி மீன் இங்க
அதா இன்னிக்கி மதியானோ என்ன சமையல் பண்ணீங்கன் கேட்டே ஓ சே சண்டே நாளையா
துறோ நாப் பேசறதே நா பேசறது லேட்டா கேக்குதோ அ கேக்குது கேக்குது ஆமாமா இன்னக்கி சண்டேனால மீன் எடுத்தோ ஆமா
ம் செரி செரி
ம் மீன் கொழம்பு மீன் வருவல்
எ என்னாப்பா எய்ம் உங்குளுக்கு பண்லான்ட்டு எதிர்காலத்துல
இப்ப என்னப் பண்ற அவ்ள அப்டிதா இருக்கு நம்ம உங்க வருமானத்துக்கு எந்த வழியு இல்ல ஹவுஸ் ஒய்ஃபாதா இருக்கோ ஆமா என்னப் பண்ணலா எதாவது வருமானத்துக்கு எதாவது நீங்க எதாவது பண்ணிட்ருக்கீங்ளா எதாவது ஐடியா இருக்கா
நாங்க எதுவும் பண்லைங்க
த சைட்ல எதாது கைத்தொழில் நம்ம ரொம்ப படிக்கலைங்க நம்மளு ஹவுஸ் ஒய்ஃபு வீட்லியேதா இருக்கோ புள்ளைங்ளப் பாத்துட்டு அதுக்கேதா டைம் கரெக்டா இருக்கு அ பாத்துட்ருக்கது அ வீட்லே இருந்து எதாது கைத்தொழில் பண்ணலா அப்டினா என்னப் பண்றதுன் தெரியில
ஆ
அவுங்குளுக்கு எதாது ஐடியா இருக்கா எதா நம்ம நாப் பண்ணலா அப்டினா எதுவு நீங்கப் பண்ணிட்ருக்கீங்ளா இல்ல யாரும் உங்க வீட் அவுங்க ரிலேஷன் எல்லாரு பண்ணிட்ருக்காங்களா
இல்ல இல்லிங்க கைத்தொழில் என்னன் நமக்கு எதுந் தெரியாது படிச்சுட்டு வீட்லதா இருக் டே மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி படிச்சது அப்றோ கொழந்தைங்ள சின்ன பிள்ளைங்ளா இருக்கும் போதே ஒரு வேல கெடச்சது அப்றோ அதுக்குப் போனே பா பொண்ணு ஒடம் செர்லன் நின்னுட்டே அதுல இருந்து வீட்லதா இருக்கே செரி எதோ ஒன்னுப் பண்ணுவோ அப்டின்ட்டா வீட்ல இருந்து எதாது சாம்பாரிக்கிற மாரி பண்ணுவோ அப்டின்ட்டு
ஆ அதுதா நம்ளு முயற்சி பண்றோ அதுக்குள்ளது நம்மளால எதும் முடியல எனா எல்லாமே உங்களுக்கு வந்து ஆன்லைன் அதா போயிடுச்சு ஆன்லைன் பிசினஸா போயிடுச்சு நம்ம எதுப் பண்ணாலுமே அந்தளவுக்கு பண்ண முடியாது ஆமா நம்ம அந்தளவுக்கு படிக்கவு இல்ல வெள்ல வேலைக்குப் போறளவுக்கு நம்ம அந்தளவுக்கு படிக்கவு இல்லல்ல
ம்
ஆமா ஆன்லைன் பிசுனஸ் பண்ணலா எந்தளவுக் கு இதா இருக்கோம் அப்படிங்குறது தெரியல ஆன்லைன்ல எல்லாருமேதா எல்லா ஆர்டர் போட்டு வாங்கிறாங்கல்ல
ம்
அப்ப நம்ம என்ன செய்றது
ம் ப்ப நீங் ஒங்களுக்கு என்ன கைத்தொழில் தெரியுங்க
ஆ எனக்கு வெளில எதுவு பண்ணி குடுக்குற அளவுக்கு எதுவு தெரியாதுங்க ஆனா வந்து ஆ தையல் கொஞ்ச கொஞ்சோ தெரியும்
தெரியுமா வீட்ல இருந்து தச்சு குடுக்குறீங்களா எல்லாத்துக்கும்
அதனால்தா ஆ இல்ல வீட்டுலன்னா நாதா எ வீட்டுக்கு யூஸ் பண்ற மாரி அந்த மாரிதா பாத்துப்ப ஆனா வெளில எல்லா யாருக்கு குடுத்தது இல்லங்க அந்த அளவுக்கு நம்ம இன்னு அனுபவோ இல்ல அந்த அளவுக்கு
ஆ
அது கூட பண்ணலானுதா சொல்றாங்க அதயே இன்னு கொஞ்சோ நல்லா இது பண்ணி பண்ணலா எல்லாருக்கும் வெளில எல்லா வாங்கி குடுத்து பாக்கலா அப்படின்னுலா சொல்றாங்க பாக்கலா இனிமே இனிமேலாவது ஆமா ஆமா
அதுவே ஒரு நாலு மிஷின் போட்டு நெறைய பேர் சொல்லி் குடுக்குற மாரி கூட பண்லா அமா
அந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு சொல்லி் குடுக்குற அடுத்தவங்களுக்கு தச்சு கொடுக்குற அளவுக்கே இன்னு அனுபவோ இல்லன் சொல்ற பாப்போ இன்னும் எதாது முயற்சி பண்ணுவோ கண்டிப்பா
ம் ம் ஒரு கைத்தொழில் இருந்தா பயப்பட தேவ இல்லீங்க
ஆமா ஆமா இப்போல காலத்துக்கே அதிகமா நம்மளுக்கு வருமானம் இல்லாததால நம்ம பிள்ளைகள விட்டுட்டு ரொம்ப நம்ம சிரம பட்டுட்டு இருக்கோ பிள்ளைங்களோட படிப்பு செலவு அது இதுன்னு சொல்ட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு கண்டிப்பா அந்த மாரி ஏதாது நீங்களாது கண்டிப்பா முயற்சா செய்ங்க
ம் ம் சேரி செரி நானும் தே தையல்லா தெரியுங்க நானு உங்கள மா ப்டியேதா வெளில யாருக்கு வெச்சு தரது இல்ல ஆமா தென ஃபுல்லா நல்லா க த்துக்கிட்ட அப்ற அது அப்டியே டச்சு விட்டு போய்
ஆ வீட்டுக்கு மட்டுனா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலா நம்ம வந்து அனுசரிச்சி நம்ம போட்டுக்கலா அது வெளில அப்படிங்கற போ அவுங்க நம்பி நம்மள குடுக்கும்போது அவங்க எந்த அளவுக்கு நம்ம சத்தியமா தைக்க முடியும் தெரியில
உங்களுது இது விவசாய நெலம் இருந்தா விவசாயம் ஏதாவது பண்ணலா இல்லைங்க
ஆ வ விவசாய நெலம் இருக்கு நம்மளுக்கு பண்ற அளவுக்குல்லாம் இல்ல நம்ம வெளியூர்ல இருக்குது
ஆ
நம்ம இங்க இருக்கறது கொஞ்ச சிட்டி அதனால நம்மளுக்கு இங்க வந்து இங்க நம்ம ஒரு செடி எதுவ்மே வளக்கவும் முடியாது கொஞ்சோ இருக்குறது சிட்டி ஆமா ஆமா
ம் ம் சேரி சேரிங்க
ஊர்ல இரு இருக்குது எல்லா இருக்கு நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம இங்க இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம வீடு மட்டுந்தா வீட்டு பக்கத்துல ஒரு செடி கூட வளக்க முடியாது அந்த மாதிரி தா
ம்
எடம் ஏ நம்மளுக்கு வீடு கரெக்டா இருக்
உங்கது வாடக வீடா சொந்த வீடுங்களா
ஆ சொந்த வீடுதா இருந்தாலு நம்ம எடம் இல்லல்ல
இல்ல மாடித்தோட்டம் நெறைய பேரு பண்றாங்களே மாடி தோட்டம்ல்லாம் பண்றாங்களா அது மாரி வச்சிருக்கீங்களா
இல்ல அந்த மாதிரி இல்ல சும்மா சின்ன சின்ன செடிகள் அந்த மாரிதா மத்தபடி அந்த அளவுக்குல்லாம் நம்ம எதும் பண்ணல
விவசாய பண்ணதா ரொம்ப புடிங்க எனக்கு விவசாயம்னா தான் ரொம்ப புடிக்கும் ஆமா அது அதுக்கு எங்களுக்கு அதே மாரிதா ஊர்ல தா நெலோ இருக்கு இங்க இல்ல எனக்கு அது ஃபுல்லா பண்ணணுன்னு தா ஆச
சேரி சேரி சேரிங்க
அதுவு எங்க அதே மாரிதா
இருக்கிற மாரி இருக்குது நம்ம இன்னு அங்க இது போயி இருக்கிற மாரி இல்ல
ஆ எங்க வீட்ல சின்ன செடி கோட வைக்க முடியாத அளவுக்கு இருக்கே
ஆ அதே அதேதா எங்களுக்கு
ம் நம்ப வளத்துன செடியில இருந்து எதா இருந்தாலு அதுதா அது ஒரு ஆசையா இருக்கு
அத ஆமா ஆமா ஆசையாவு இருக்கு நம்மளுக்கு உள்ள ஹெல்த்தியாவு இருக்கு ம் ஆ
ம் அதா எனக்கு ரொம்ப புடிக்கும் நெறைய பேரு பெண்கள்லா அதா ஆசப்படுவாங்க நெறைய பேரு
ஆமா ஆமா வந்துட்டோ
என்ன பண்றது
ம் எல்லாமே வளக்கனுன் ஆச இருக்கு நம்மளோட இருக்க சு த்தி உள்ள சூழ்நெலைய பொறுத்து நம்ம வந்து வளக்க முடிய மாட்டுன்துல எதுவா இருந்தாலுமே ம் புடிச்சதெல்லாம் கலா இருக்கட்டு கொடிகளா இருக்கட்டு அது எல்லாமே நம்ம இங்க இருக்கதனால நம்ம எதுவு வளக்க முடிய மாட்டுந்து
ம்
சரிங்க தோழி நம்ளோட நிமிடங்கள் முடிந்தது விட்டது உங்களிடம் பேசுனது மிக்க மகிழ்ச்சி
ஓகே மேடம் ஓகே
ஆ நன்றி நன்றி